ப்ப என்ன பண்றீங்க
நா இப்பதா நண்பா சாப்பிட்டுட்டு இருந்தே நீங்க என்ன பண்றீங்க
ஆமா நண்பா எனக்கு வேற ஒடம்பு கொஞ்சோ சரி இல்ல அதா உங்களுக்கு ஃபோன் அடிச்
ஏ எதனால உடம்பு சரியல அப்படி என்ன சாப்பி ட்டிங்க
இல்ல நாங்க நேத்து டூர் போனோம்ல அனால ஒடம்பு சரியில்ல
ஆ ஒடம்பு முக்கிய தா அப்படி எங்க டூர் போனீங்க
நாங்க மலைப்பிரதேசல டூர் போனோ நண்பா அதுவு இல்லாம ஒடம்பு வந்துட்டு தெம்பே இல்ல இப்ப இருக்கிற நலைமையில வந்துட்டு ரெண்டு மாடிப்படி கூட வந்துட்டு ஏற முடியல என்ன செய்ரதுனே தெரியல ங்க உடம்பு ஆரோக்கியோ வந்து ரொம்ப முக்கியமா போச்சுல
ஆமா நீங்க என்னதா வேலைக்கு போனாலுமே உங்க உடம்ப ஃபஸ்ட் பாத்துக்கணும்ல அதுக்கு தா நம்ம உழைக்கிறோ நேர நேரத்துக்கு வந்து நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்பதா நம்ம உடம்பு நல்லா இருக்கு நம்ம நல்லா இருந்தா தா நம்ம அடுத்த எல்லாத்தையு பாக்க முடியு
உ உ உ ஆமாமச்சி இந்த வெளில வாங்கி சாப்பிட்டே வயிறு கெட்டு போயிடுச்சு அதனால இப்ப வந்துட்டு நா வந்துட்டு வீட்டுல செய்ற சாப்பாடே வந்துட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா ஆரோக்கியா வச்சுக்கலாம்னு நனைக்கிறே
ஆ சின்ன வயசுல இருக்கிற மாரி இல்ல ஒர் நம்ப வந்து அப்ப சரியால இருக்கு இப்ப வயசாயிருச்சு அதனால அதுக்கு தகுந்த மாரி நடந்துகோங்க ஏன்னா நம்ம செய்யற வேலையு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்யூட்டர் முன்னாடியே உக்காந்து வேல செய்ரோ உக்காந்துட்டு ஒரே எடத்துல உக்காந்து வேல செய்மோ என்ன வா கால் வலிக்கு அத் அதனாலேயே நம்ம ஒடம்பு சரியில்லாம ஆயிருது ஏ அப்புற வந்து வாழ்க்கையில வந்து அதிகமா வந்து உங்களுக்கு பிரெஷர் போடாதீங்க ஏ அதனால தா உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லா வருத் தே ரொம்ப டயடு ஸ்ட்ரெஸ்ஸுனு ஆகாதீங்க அது உடம்பு நல்லது இல்ல
உ உ சரி அதுவு இல்லாம வந்துட்டு இங்க வந்து வந்துடு நரயா உடம்புக்கு தேவையான இதெல்லா சாப்பிட சொல்றாங்க இந்த சன்ஃப்ளவர் சீடு சசமிங் சீடு அதெல்லா வந்துட்டு சாப்பிட சொல்றாங்க அத பத்தி நீங்க என்ன நனைக்கிறீங்க
அதெல்லா பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு சக்திகள குடுக்குங்க காலைல எனச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டு பாதாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குதிரை பலம் கெடைக்கு அதுக்கு அப்புற பாத்தீங்கன்னா முந்திரி கிஸ்மிஸ்ஸு அப்புற வந்து நறையா இருக்கு சன்ஃப்ளவர் சீட் டே விதைகள் தானிய வகைகள் நீங்க அதிகமா எடு அதீனாலே உங்களுக்கு வந்து உடல்ல வந்துட்டு நல்லபடியாஇருக்கு ஏன்னா அதுல கம்மியான கொழுப்பு சத்து இருக்காது கம்மியா இருக்கு அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து உள்ள இருக்கற சத் செரிமான கோளாறு சரியாகு இப்ப வந்து என்னோட வாழ் என்னோட தினமு நடக் இருக்கிற ரோட்டின பத்தி சொன்னா வச்சுங்களே உங்களுக்கு அதுலயே தெரியு எந்த விதமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்க வாழ்றோனு
உ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ காலையில ஒரு ஆறு மணிக்கு எணிக்கிறோ எனிச்சிட்டு நைட்டு இது ஒரு உலர் திராட் ட்சைய தண்ணில ஊற வச்சுறோ காலையில இனச்சு அத குடிச்சோம்னா நம்ம வொடம்புல இருக்கிற ரத்தை சோகையை வந்து அது வந்து குணப்படுத்து சரிங்களா ஆ ரெண்டாது பாத்த னிங்கன்னா கரெக்ட்டா வந்துட்டு ஜிம்முக்கு போறதுக் ஒரு ஒருவா முக்கா மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உணவு ஒட் கொல்லுவே அது ரொம்ப லைக் ட்டா ரெண்டு வாழப்பழோ ஒரு காஃபி அந்த மாரி குடிப் ப்பாங்க ஜிம்முக் போறதுக்கு முன்னாடி ஆ இந்த இது மாரி குடிச்சுட்டு கரெக்ட்டா போயிட்டு வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு என்னோட அம்மா வந்துட்டு முருங்கக் காய்ல வந்து ஒரு சூப்பு வப்பாங்க
ம் ம்
ஏன்னா அது குடிச்சோம்னா நம்ம வொடம்புல இருக்கிற வந்துட்டு இரும்பு சத்த அதிகரிக்கு இது மூலியமா வந்து நம்ம உடல் நல்லா இதாகு உடல்ல வந்துட்டு கெட்ட கொழுப்ப வந்து கரைக்கு இது மூலியமா நம்ம வொடம்புல வந்துட்டு நல்லா இருக்கலா ஆரோக்கியமா புரிஞ்சுதா உங்களுக்கு நேரத்துக்கு கரெட்டா சாப்ட்டுட்டு வொடம் நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்சு விட்டமின்ஸ் இதெல்லா வந்து நம்ம வொடம்புல கரெட்டா போச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா வாழ்லா வாழ் நாள் அதிகரிக்கு
ஆ ஆமங்க நீங்க சொன்னா சரிதா தூக் தூக்கம் சாப்பாடு அப்பறம் தண்ணீர் நம்ம வந்துட்டு தண்ணீர் குடிக்க குடிக்க வந்துட்டு மறந்தர்றோ ஒரு சில நேர அதுக்கப்பறம் வந்துட்டு நாள் முழுவது வந்துட்டு அதாது என்ன சொல்றது ஏ சிலே இருக் இதுகிட்டே ஏ சி காத்து வாங்கிட்டு வெளில போ மாட்டிக்கிறோ நீங்க சொன்ன மாரி ஜிம்முக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்ட்டுட்டு ஹாஸ்பிடல்ல போய் வொடம்ப வந்துட்டு வற்புடுத்தாம செலவழிக்காம வீட்லே நல்ல சாப்பாடு சாப்ட்டோம்னா நம்ம வந்துட்டு அ வொடம்புக்கு நல்லது நம்ம காசு செலவழிக்க தேவயில்ல அப்டின்னு நெனக்கிறே
ஆ அதுதா சொல்றே கண்டிப்பா நம்ம வொடம்பு நல்லா இருந்தாதா நம்ம எல்லாத்தையு பாக்க முடியு டூருக்கு போனாங்கிறீங்க அந்த எடத்துல போய் கரெட்டா நீங்க சாப்ட்டீங் ல ஒரு டயட்டான ஃபுட் நீங்க சாப்ட்டிங்களா
அதா வந்துட்டு அங்க டூரு போற எடத்துல சாப்பாடு வந்துட்டு எனக்கு சரியில்ல அப்போ வந்துட்டு கார்ல வேற டிராவல் பண்ணதுனால வவுரு வேற சரியில்ல அதனாலதா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ஆ கொஞ்சோன்டு சு சுடுதண்ணியு அதுக்கப்பறமா வந்துட்டு சிறுதானிய வகைகள் எலா அவ்ளோ சாப்ட்டோ
ஆ நேரத்துக்கு கரெட் ட்டா சாப்ட்டு கரெக்ட்டா தூங்கினீங்கன்னா வொங்க வொடம்புல இருக்குற எல்லா நோயுமே சரியாவு ஒரு மனுஷ தெனமு எட்டு மணி நேர தூங்கும் போது அவ வொடம்புல இருக்குற தேவையில்லாத நோய் எல்லா அது குணப்ப படுத்து இது உங்களுக்கு புரியுதா
புரியிது புரியிது புரியிது
இப்ப இருக்கிற காலத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க தண்ணி குடிக்க மறந்துறீங்க அப்டின் சொல் துள்றீங்க நீங்க அதனால அவங்க போன்லேயே ஒரு டாஸ்க் மாரி செட் பண்ணிக்கோங்க அதுலேயே வந்துட்டு உபயோகப் படுத்தி உங்க உடல் எடய அதிலே கப் பாதிக்கிறது சுகர பிரெஷரு அதெல்லாமே அது அதுலே நீங்க வந்துட்டு சரி பண்ணலா நெறைய இணையத்தளத் இதுல வழிகள் இருக்கு நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணணு
ம் அதா நம்மளோட நம்மளோட ஆரோக் ங்கியுதா நம்மளுக்கு பெரிய சொத்தேவு
ஆமா அது இருந்தாதா நம்ம வந்துட்டு அடுத்து யாரா இருந்தாலு பாக்க முடியு யோகா செய்யலா கொஞ்சோ நடக்கலா கொஞ்சோ எக்சசைஸ் பண்ணோம் ஆனா எல்லாமே நம்ம வொடம்புக்கு இதாகு அது வந்து நம்ம ரத்த வந்து ஹெல்ப் பண்ணு வொடம்பு ச சரியாகரக்கு இப்ப நெறைய எடத்துலப் நெனைச்சு நெறைய பேர் வேலையே செய்ய மாட்டிக்கிறாங்க இந்த கணித வேலைக்கு போனதுல இருந்து
ம் ம் ஆமா அததா வந்துட்டு நானு சொல்றே வந்துட்டு எப்டி சொல்றது நீங்க சொல்ற வந்துட்டு தெனமு ஃபாலோ பண்ணாலுமே வந்துட்டு அதுக்கும் தனியா டைம் ஒதுக்கி அ பண்ணாதா கரெட்டா இருக்கு இப்ப நம்ம வேல டையத்துல வந்துட்டு கால்ல வல இந்துச்சி னா வந்துட்டு பண்ண முடியாது இப்போ நைட்டு வேல இருந்துச்சுன்னா வந்துட்டு சாயங்காலே கூடிய எக்சைஸ் பண்ண முடியாது அதுக் க்குன்னு தனியா நம்மளுக்கு டைம் ஒதிக்கிட்டோமனா நல்லது வொடம்புக்கு இந்த மாரி எக்சைஸும் பண்ண மாரி இருக்கு நம்ம வேலைகளு பாத்த மாரி இருக்கு இந்த மாரி ம் ம்
போறேன்னு சொல்லிட்டு இருந்தல உன்னோட வேலய பத்தி என்னன்னு சொல்லு கொஞ்ச கேப்போ
அதா வேலைக்கு வந்துட்டு இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தே ஒரு பெங்களூர்லயு வந்துட்டு இப்பதக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி ஒரு இன்டிரிவ் வந்துட்டு ஆன்லைன்லயே வச்சுருந்தாங்க அத வந்துட்டு அட்டன் பண்ணி ட்டு சொல்லியிருக்கே அதுக்கப்புறமா இன்னொரு கம்பெனியில வந்துட்டு என் ரெசியும் கேட்டு கேட்டிருந்தாங்க அதியு தந்தே அந்த மாரி ரெண்டு எடத்துல குடுத்து வச்சிருக்கே அவுங்க இன்னோ வந்துட்டு பிர்ராஸ் ஆனதுக்கு அப்புறோ வந்துட்டு உங்களுக்கு மெயில் போடுவோபா அப்பிடின் சொல்லிருக்காங்க
ஆ அதேதா அவுங்க வந்துட்டு நம்ம படிக்கிறத வந்து அவுங்க வந்து எடுத்து பாப்பாங்க நம்ம டெஸ்ட் எப்பிடி பண்ணிருக்கோ நம்ம வந்து கல்லூரியில எந்த அளவுக் வந்துட்டு செயல்லா நல்லபடியா இருந்திருக்கு அப்பிடிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறோ அவங்களே கூப்புடுவாங்க இதுதா இதுக்கப்புறோ உங்களுக் கூப்புடுவாங்க நீங்க பொறுமையா இருங்க கடவுள உங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாரு
சேரிங்க சேரிங்க
ஆ சொல்லுங்க தம்பி தங்கச்
நீங்க சொன்னது என்மோ உண்மதா கடவுள் நல்ல வழிக்கமிச் ததா நம்மளு ஒரு எடத்துல வந்துட்டு நல்லா இருக்க முடியு
அதுதா தம்பி தங்கச்சி என்ன பண்றாங்கன்னு கேட்டே
தம்பி தங்கச்சி வந்துட்டு இப்பதாங்க டியூஷன் போயிட்டு வந்தாங்க இப்பதா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு
அப்பிடியா ஞாயி்த்துக்கிழம ந டியூஷன் எல்லா அனுப்புறீங்க உங்க பையன அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு உங்க தம்பிய வந்துட்டு படிப்பு படிப்புன்னு அதிலியே உங்க தம்பி இதாக்காதீங்க கொஞ்சோ அவ நேரத்துக்கு விளையாட்டு அப்பதா அவ ஆ உடல் உடல் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கு
இல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஹோம் ஒர்க் இருக்கு அப்பிடின் சொல்லி காலேஜ்ன் சொல்லிருந்தாங்க ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி அத வந்துட்டு அவுங்க டிஸ்கஸ் பண்ண போணுன் சொல்லிட்டு அவுங்க டியூசன் மேம்ட்டு போய் விசாரிக்கணுன் சொன்னாங்க சேரி அதா அனுச்சுவுட்டே அரமண் நேரத்துல வந்துட்டாங்க டக்குன்னு
ஆ சேரி சே சேரி சேரி அப்பப்ப கொழந்தைகள வந்து வெளிய அனுப்பி கொஞ்ச விளையாட வைங்க ஆமா உங்களுக்கு இப்பதா திருமணமாச்சி உங்களுக் டை மனைவி நல்லா இருக்காங்களா
ம் நல்லாதாங்க இருக்காங்க
அப்பிடியா இது அ மாசமா இருக்காங்க அப்பிடின் நா கேள்விப்பட்டே
அப்பிடில்லா ஒன்னு இல்லைங்க அது வந்துட்டு பொய்யான தகவல்ங்க நீங்க வேற
ஏங்க நீங்கதாங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க எனக் க்கு ஒரு மகன் வருவான் அவன் என்னெய் போலவே இருப்பான்னு
அதெல்லா மிகப்பெரிய தப்புங்க அதெல்லா வந்துட்டு அப்புட்ல்லா யாரும் போடல நீங்க வேற யாரோ போட்டதே நா போட்டேன்னு நெனச்சுட்டீங்க
ஏ அப்டியா தெரியலங்க அது வேற யாராவது இருக்கு நெனக்குறே இல்ல அவரு உங்க ஊர் தா அவரு ஒங்க பேரு தா வச்சிருக்காரு இ அதனாலதா நீங்க த தா இருக்கு திடீர்னு நீங்க வந்து பத்திரிக்கை வச்சீங்கல்ல ஒரு நாள் வந்து எனக்கு திருமணம் அழைப்பிதல்
இல்ல இல்ல இல்ல அது ஸ்டேஷனரி நண்பரா இருக்கு நீங்க வந்து மாத்தி பாத்துட்டீங்கு நெனக்குறே
ஸ்டேஷ்னரி நண்பரா அவரா அவருக்கு கல்யாண ஆகாது பாத்தீங்கனா எனக்கு கொறஞ்ச நம்பிக்க இல்லங்க அவரா எதா பண்ணா தா உண்டு இப்டி இல்லனா அவர ஏமாத்திற்றாங்க அந்த அளவுக்கு வந்து வெள்ளந்தியா இருக்காரு ஆஆ என்னோடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தா ஆகுன்னு நெனக்குறே என் கூடவேதா இருக்காரு ஏன்ன எனக்கு நானுமஉங்களை மாதிரிதாங்க வேலதா தேடிட்டு இருக்கே அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஒரு ஆ அமைப்பு அமையல அமஞ்சா நல்லா இருக்கு நாங்களு எங்க வாழ்க்க நல்லாதா இருக்க முயற்சி பண்ணிட்டு தா இருக்கோ இல்லாட்டினா என்னோட ட்ரஸ்ட் ட்ரஸ்ல நானே சேர்ந்தறலான்னு இருக்கே
சேரிங்க சேரிங்க ஒன்னும் பிரச்சன இல்ல முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் ம்
இன் யாத அதனின் நேதா அதனின் அதனின் இளன் தெரியுமா
ஏங்க இப்டி திருக்குறள் தெரியுலேன்னா விட்ருங்க போட்டு தப்பு தப்பா சொல்லாதீங்க
ஏங்க இதுல என்னங்க இருக்கு
தப்பா இருந்தாலு முயற்சி பண்லா இருக்க
ஆமா இவரு வந்து நம்ம தப்பா இருக்கும் போது அத வந்து விட்டாம திருப்பி திருப்பி முயற்சி செய்யும் போது அந்த இதுதா வந்து நம்மளுக்கு ஊக்குவிக் சி குடுக்கு விடாம முயற்சி தா விஸ்வரூப வெற்றி குடுக்கு உங்களுக்கு
சேரி அதுக்குன்னு தப்பாவே சொல்லி டேருந்தீங்க கடைசி
இல்லலைங்க இல்லங்க இல்லங்க தீடீர்னு வந்து படிச்சுட்டு ஒன்னு மறந்து டம்னா அடுத்த எடத்துக்கு போய் அத ஞாபகப்படுத்தி பேசுவோ இந்த மாரி ஒன்ன ஒண்ணு பண்ணிட்டே இருக் எங்களுக்கு அது வந்து நறைய பயன் குடுக்குது ஆ நேரத்துக்கு சாப்பிடுங்க அது அதா நம்ம ஒடம்புக்கு நல்லது நேரத்துக் தூக்க வேனு அப்பதா நம்ம வந்துட்டு நம்மளோட குழந்தைகள் குட்டிகள் பொண்டாட்டி எல்லாத்தையு பாக்க முடியு நம்ம வந்துட்டு அவங்காக தா வாழ்றாங்களுக்கு புரியுதா
உ உங்களோட இரண்டாவது குழந்தைகள் என்ன செய்துங்க
என்னோட இரண்டாவது குழந்தைய பாத்தீங்கன்னா இங்க உக்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கு
ஐய்யயப்பா படிக்க சொல்லுங்க என்னங்க கேம்ல விளையாட சொ
இல்லலைங்க அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக்கலானு கேனானு
செரிங்க செரிங்க
ஆ சரி ஓகே பாய் குட் நைட்